லோ
ம் ஹாய் வணக்கோங்க
ஹாய் வணக்கம் தோழி என்ன பண்றேள்
சும்மாதாம்பா நீங்க எப்டிருக்கீங்கோ
ஆ நல்லாருக்கே என்ன பண்றீங்கோ ஒர்க் பண்றீங்ளா
இல்ல இல்லப்பா வீட்லதா அவுஸ் வைஃப்
அ ஓகே மேம் ஓகே மேம் சாப்டீங்ளா
இன்னு இல்ல இதுக்கு மேலதா லேட்டு தா லீவ் இல்லியா இன்னிக்கி
ஆமா இன்னிக் கவர்மெண்ட் லீவ் சொன்ன மாரி
ஆமா எழுந்துருச்சுது லேட்டு சோ இதுக் மேலதா ப்ரிப்பேர் ஆயிட்டுருக்கு லேட்டு தா வீட்ல எல்லாருமே ஆல்மோஸ்ட் லேட்டா தா சாப்டுவாங்க ஆ உங்குளுது
ஆ அவங்களூ இனிமே தா மேம் இப்பதா மேம் கம்பெனிலந்து வந்தே நைட் ஷிஃப்ட் போயிட்டு வந்தே
ஓ
இப்பதா வந்தே இன்மேதா ப்ரஷ் பண்ணிட்டு பொறுமையா சாப்ட வேண்டியதா
சாப்டுட்டு அப்டே படுத்துறதா
ம் ஆமா மேம்
து ஃபோன்
கொஞ்சர ஆமா அதுவு நேத்து பீ சி பாத்தே பி பாத்திரபுடி கண்டினியூ
ஆஹா எப்டி ஃபுட்டெல்லா யாரு சமைப்பாங்க
ஃபுட்டெலா அம்மா மேம் அம்மா இருக்காங்க அம்மா சமைப் வீட்லருந்தா ஒர்க் போறே ஆ ஃபுட் ட்ரை பண்ணிருக்கே என்ன பெருசா நம்ளுக்கு சமைக்க தெரியா எதுவூ சமைக்க தெரியாது நம்ளுக்கு நமளுக்கு தற்சமயத்துல சமைக்கறதுனு பாத்தா தோஸ் இந்த இட்லி சட்னி அவ்ளோதா நம்மளுக்கு அது அத விட்டா வேற எதூ தெரியாது மேம் கத்து
சூப்பர் சூப்பர் ஆமா ஒரு எமெர்ஜென்சி இ ஏதா ஒரு வேலையா இருந்தா நம்ம ஊத்திக்க வேண்டியதா தோச ஊத்
செரி இப்ப வீட்ல இருக்கோ அம்மாப்பா சமச்சு போட்றாங்க இதே வந்து நம்ப எங்கனா வெள்ல எங்கனா கம்பெனிக்லா போயிட்டா அப்ப என்ன பண்ண முடியு அங்க ரூம்லருக்கும்போது நம்ப ஃபுட்டு நம்ம செஞ்சு சாப்புட்ற மாரி இருக்கூ சோ அதனால
நல்
அதனால தா தெரிஞ்ச சிக்கன் தா அப்றோ இந்த சிக்கன் கிரேவிலா செய்வே
ஓ சூப்பரு
நீங்கே ஆ சிக்கன் க்ரே சிக்கன் க்ரேவி ஃபஸ்ட் வழி என்ன பண்ணுவா கடாயில எண்ணெ ஊத்திப்பே
ம்
க்கன் நல்ல வாஷ் பண்ணி சிக்கனா வச்சு ட்டு அப்பறம் என்ன பண்ணுவேன் வெங்காயம் ஃபர்ஸ்ட் போடுவே வெங்காயம் போட்டதுக்கு அப்புறோ நல்லா அத ஓரளவுக்கு நல்லா வதக்கிட்டு அப்புற தக்காளி தக்காளி போட்டுட்டு இன்னு நல்லா அத அதையு வதக்கிட் டு அப்புறோ என்ன பண்ணும் அப்புறோ இது இஞ்சி பிண்டு பேஸ்டு இருக்குங்கள
ஆ
அத அரைச்சத அதை போட்டு
ஆ
அ அதுக்கப்புறோ வந்து அ சரியா லைட்டா டிகிரி
ஆ அதையு இன்னொருத்தருக்கு சொல்லும் போது கொஞ்சோ டஃபா இரு க்கு
ஆமா ஆனா இதுலயே வந்து அ இதுலயே வந்து இன்னோன் சொல்ல அந்த கறிப்போட்ட ஸ்டார்ட்டிங்லயே போண்ணுவு அத மறந்துட்டேன் சொல்ல
ஆ
அ அப்ற அதுக்கப்புறோ தயிர் போட்டு நல்லா அத ஓரளவுக்கு வதக்கிட்டு அப்புறோ மசாலா போடுவாங்க சிக்கன் மசாலா கிரேவி மசாலா போட்டு நல்லா டேஸ்ட் பண்ணிட்டு கறி சிக்கன போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் அதை நல்லா கொதிக்க விட்டு தண்ணியை ஊத்தி நல்லா கொதிக்க வச்சு சுண்டா வர்றரியா கரெக்டா போட்டா ஒரு அள்ளக்கு நல்லா டேஸ்ட் வந்துரும்
ஆ ஹா நீங்க இதே மெத்தட்டுல கூட குக்கர்ல வச்சுட்டா கூட சீக்கிரமா முடிஞ்சிரும் ஃபாஸ்டா வேணும்நாக்க அதா சொன்னமாரியே வெங்க
குக்கரோட இது பெஸ்ட் இது இன்னும் டேஸ்ட்டா இருக்கும்ல அது ஸ்டீம்ல வருது
நம்ம வந்து ரொம்ப அர்ஜென்டா செய்யணு ஓகே ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு டென் ஃபிஃப்டீன் மினிட்ஸ்ல ஆணும் கிரேவியாவவும் வேணும்னாக்கா அதுவேதான் சேம் மெத்தட் தா ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் பட்டாளவங்கம் இதெல்லா போட்டு ஒரு ஒ மிக்சில ஒரு ஆய் சின்ன ஜார்ல போட்டு ஆட்டிட்டு அது எடுத்து வச்சிட்டு வெங்காயம் தக்காளி இதெல்லா நல்லாவே நீங்க சொன்ன மாரி எண்ணிலய பர்ஸ்ட் பட்டை கிராம்பு இதெல்லா போட்டுட் டு சோம்பு தேவையானா கொஞ்சமா போட்டு வெங்காயம் தக்காளி இதெல்லா போட்டு மட்டு நல்லா வதக்கிட்டு அ சிக்கன் போட்டு மஞ்சளு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கு என்னென்ன தேவை மிளகா தூளு அதுக்கப்புறம் அ சிக்கன் மசாலா வேணும்னா அடிஷ்னலா ஆட் பண்ணிட்டு ஆஹ் நல்லா ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்பா ஆட்டி வச்சிருக் கோ பாருங்க வெங்காயம் தக்காளி மட்டும் கொஞ்சொ கிரேவி எக்ஸ்ட்ரா வர்துக்காக அதை போட்டுட்டு தண்ணிய எவ்ளோ வேணுமோ அவ்ளோ ஊத்திட்டு உப்பு இதெல்லா டேஸ்ட் பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டுன்னே வச்சுக்கோங்க ஆ ஒரு ஒரு விசி ஆமா ஒரு விசில் அப்டி வுட்டுட்டாக்க கிரேவி என்னன்னா நம்மளுக்கு ஒரு இட்லிக்குதுக்கெல்லா கொஞ்சொ கிரேவி நிறைய தேவைப்படும் இல்லையா அதனால அப்போ வந்து அந்த கிரேவி டெக்ஸர்ல வேணும்னாக்கா அந்த மாதிரி பண்ணிக்கலாம் சம்டைம்ஸ் தேங்காய் வேணும்னா தேங்காய் சாப்புற தேங்காய் ஆட் பண்ணி செய்யறவங்களும் இருக்காங்க தேங்க் வேணன்றவங்க வ ந்து இப்டி செஞ்சுப்பாங்க அப்படி இல்லைன்னா நீங்க சொன்னது வந்து பெப்பர் ஃப்ரை மாரி அப்டியே கூட அ எல்லாமே வணக்கிட்டு அப்படியே கடைசியில பெப்பரை தூவி அப்படி கூட இரக்கி லா அது கூட சூப்பரா தா இருக்கு
ஓகே நா ஓகே
அவ்வாளோடைய இதுதா ஆப்ஷனல் தான் ஆனா எப்படின்னாலு சமைச்சடுறே சிக்கன்ன்ற நான்வெஜன்னு எடுத்துட்டாவே அது ஏதோ ஒரு விதத்துல ட்ரை பண்ணி எப்படிய ஒண்ணு செய்யணும்ன்ற ஒரு எப்படின்னாலும் சாப்ட்டுகுறாங்க இல்லையா அதுனால எப்டியு ஒண்ணு குக் பண்ணி சாப்டுற்றாங்கோ
ஓகே மேம்
ம் சொல்லுங்க நீங்கோ எங்கயாச்சு ட்ரிப் எல்லா போய்ருக்கீங்ளா
ஆ ட்ரிப்பு எவ்ளோ ட்ரிப் ஒரு அஞ்சாறு ட்ரிப் மேல போயிருக்கே
ம் எது உங்களுக்கு ரொம் போ நல்லா இருந்தது ட்ரிப்புன்னா
ட்ரிப்புனாலே ஜாலி தா எல்லா ட்ரிப்புமே எனக்கு சந்தோஷமாதா போச்சு எந்த இது ட்ரிப்ல எல்லாரு ஜாலியா பசங் கூட போறது பஸ் டான்ஸ் ஆடிட் போறது அந்த நைட்டு ஃபுல்லா டான்ஸ் தா இங்க இருந்து போற வரையு அந்த கேரளால கால வக்கிற வரையு டான்ஸ் தா
சூப்பர் சூப்பர் சூப்பர் செம என்ஜாய்மன்ட் அப்போ
ஆமா ஜாலியா இருக்கு அதுக்கப்பறோ அங்க இருக்க கிளைமட்டு என்ஜாய் பண்ணம் போது சூப்பரா இருக்கு அங்க போய் சுத்துருமோ இல்லயோ அந்த ரூம்ல போய் படுக்குற ஒரு நிம்மதி இருக்கே அதுதா அது சுத்தி பாத்துட்டு போய்ட்டு ஃப்ரீயா ஜாலியா படுகுறது
ஆமா டயர்டு செமையா டயர்டா இருக்கு
அங்கல்லா நல்லா தூக்கோ வரு நல்லா குளுர்ச்சியா இருக்கறதுனால நல்லா தூக்கோ நல்லாவே வருது அங்க
போட்டோஷூட் எல்லா பண்ணுவீங்ளா
ஃபோட்டோஷூட்
ஆமா
ஒரு எடத்த பாத்தாலே போய் நிப்பானுங்க ஒரு எடத்த போய் எங்க சும்மா அங்க போய் நிறுத்துற எடத்துலல்லா போட்டோ எடுத்துக்குவானுங்க
ஆஹ
நம்மளு போய் என்னாடா எல்லாரு எடுக்குறாங்க நம்மளு போய் எடுக்கலாண்டா நம்மளு எல்லாரு போய் என்ஜாய் போட்டோ ஒரு எட துல ஒரு நல்ல பளேஸ் கெடஸ்டா போது எல்லாருமே ஒரு எடத்துல ஜாலியா எடுத்துட்டு சுத்திட்டு ரூம் என்ஜாய் டு நாங்களே ஃபுட்டு செய்வோ அங்க போய்ட்டு ஃபுட்டு வந்து வாங்கறதுலா அங்க ரேட் அதிகமா இருக்கு சொல்ட்டு நாங்களே ஒரு சமையல்காரே கூடயே இருக்கா நம் பையே ரெண்டு பேரு இருக்கானுங்க ஆமா கூட்டிட் ப இல்லல்ல அவனுங்களு வருவாங்க எப்பமே நம்ம நம் ஃபுல்லா அங்க எல்லாருமே ஒன்னா சேந்து எல்லாருமே செய்வோ காய்கறி ஒருத்தவுங்க அறியறது எல்லா இருக்கு சிக்கன் வாஷ் பண்றது எல்லாமே ஜாலியா ஒரு ட்ரிப்ல ஒரளவுக்கு ஒராள் சுத்தி பாத்துட்டு வந்து ஒரு சி ஈவ்னிங் மேல வந்து எல்லா சமையல் ஆரம்பிச்சிறு சூப்பரா ஒரு ஒருவாரோ ட்ரிப் நாங்க பிளான் பண்ணுவோ
அதுதா ஆளுக்கு ஒரு ஒரு வேல செய்றதுனால அது ஜாலியா போகு அதுவே நம்ப வீட்லல்லா செய்யனுனா கடுப்பா இருக்கு இந்த மாரி எல்லா வெளில
பேரண்ஸ்லா எப்டிதா செய்றாங்களோ தெர்ல ஆனா அ ஹ தனியா அதலா நெனைக்கும் போது கஷ்டமாதா இருக்கு
ஆமா எ ஏன்னா த்ரீ த்ரீ டைம்ஸு செய்யணு அ அப்டியே ரெகுலரா அதே வொர்
அது கூட இல்ல ஆ கால்ல செய்ணு மதியொ செய்ணு அவுங்க வந்து ஒர்க் இருக்கு ஒர்க்குக் வேற போணு அது வேற இரு கு
ஆமா எல்லாமே
பாத்ரோ தேய்க்கனு அது தேய்க்கணு இது தேய்க்கணு எல்லா வேலயு செஞ்சுட்டு போறதுக்குள்ள அவுங்களுக்கு ஒரு டென்ஷனு அங்க போனா வேல அங்க ஒரு டென்ஷன்
ஆ ரிஸ்க் அது ஜாஸ்தி இன்னு வீட்ல இருக்குறவங்களுக்கு கொஞ்சோ செட் ஆய்டு ஆனா இந்த மாரி நீங்க சொன்ன மாரி ஒர்க்குக்கு போறவங்களுக் கு செஞ்சுட்டு ஃபஸ்ட்டா போய் அங்கயு செய்யணுனா அது எ நெறைய டென்ஷன் ஆகு ம் வீட்ல இருக் என்னன்னா எல்லாரு ஒர்க அனுப்பிட்டு கூட பொறுமையா அப்புறமா என்ன இருக்கோ அந்த வேலைய வந்து பெண்டிங் வேலைய எல்லா முடிச்சுப்பாங்க அத னால
ம்
ஆ நம்மளேன்றப்போ அது கஷ்டம் தா எல்லாமே செஞ்சு ட்டு ஒட்னே நம்ம ஒர்க் பண்ண போறோம்னா அது வந்து அவங்க பாவம் ரொம்பதா அங்க போனா ஒர்க் டென்ஷன்ன சொன்ன மாதிரி இதெல்லா நிறைய இதுவா இருக்கும்
ம் ம்
நாங்களு ட்ரிப் ரொம்ப என்ஜாய் பண்ணி போவோ போனா அதுதா அத தனிய எல்லா மாட்டே எல்லா ஃப்ரெண்ட்ஸு ஆமா ஃப்ரெண்ட்ஸ் எல்லா சேர்ந்துட்டு அப்டியே ஜாயின் பண்ணிட்டு எல்லா போவோ ஆ போயிட்டு ஏதா இந்த மாரி பிளேசஸ் எல்லா ஃபயர் கேம்ப் நைட்டு இப்டி இந்த மாதிரி எல்லா என்ஜாய்
அதெல்லா ஜாலியா இருக்கு ஃபயர் கேம்பு ஃபால்ஸ்ல குளிக்கறது பசங்க எல்லா ஒரு தனிய ஒரு மெமரிஸ் அதெல்லா
அதுக்கு இந்த மாதிரிதான் சமையல் அரேஞ்ச் பண்ணிட்டு வேணா செய்யற மாதிரி எல்லா அடுப்பு எல்லாமே எடுத்து ட்டு போயிடுவோ எங்கயாச்சு நிறுத்திட்டு நல்லா சா போட் நிறுத்திட்டு அங்க செய்துக்கு ஸ்டார்ட் பண்ணி தண்ணி இருக்குற ப்ளேஸா வேணும் இல்லையா நம்ளுக்கு வாஷ் பண்ண செய்ய அதனால அந்த மாரி ஒரு எடமா பாத்து செலக்ட் பண்ணி நிறத்திட்டு அங்க எல்லாமே கட் பண்ணி அரேஞ்ச் பண்ணி ஆ நம்ம செய்யறோமோ இல்லையோ செய்யற மாதிரி ஒரு ஆக் டிவ் கொடுத்தாலயே அங்க முடிஞ்சுரும் ஆமா அத எடுக்கது இத எடுக்கது து ஓகே முடிஞச்சு எப்டியோ ஒண்ண செய்றங்க செஞ்சாங்க அப்டின்ற மாரி நல்லா இருக்கு அது ஒரு மாரி டேஸ்ட் கூட நம்ம வீட்ல செய்றத விட அங்க வந்து ரொம்ப எப்படியோ எல்லா ஆளுக்கு ஒரு ஒரு கையை போடுவா ங்கோ செய்த்துக்கு இருந்தாலுமே அது அவ்ளோ டேஸ்ட்டா சூப்பராக வரு அதெல்லா வந்து ஒரு பிரியாணியா இருக்கட்டு சிக் கன் கிரேவியா இருக்கட்டு போன இடத்துல அ நல்லா இருக்கு ஒரு மாதிரி நம்ம இஷ்டத்துக்கு தூவாங்கோ போடுவாங்கோ நல்லா இருக்கு நம்ம வீட்டுல பாத்து பாத்து அவ்ளோ டேஸ்டா எல்லாமே போட்டு செய்வோ ஆனா வெளியில ன்றப்போ சொன்ன மாரி சூப்பரா வந்துரு அந்த இதெல்லா
அப்புறம் என்ன பண்ணது வெளில போனா அப்புறமா அசிம்மா போயிடுமே கரெக்டா செய்யலா கூட செஞ்ச சிறப்பா செஞ்சுட்டா எல்லாருமே சிறப்பா சாப்ட்டு நல்லா இருக்கு சொல்லிட்டு போவாங்க இல்லன்னா இன்னொரு நாள் செஞ்சிருங்க அசிங் பத்ருவானுங்க
ஆ ஆமா அந்த மாரி என்னல்லா இருக்கு ஜாலியா இருக்கு சிக்கன் பிரியாணி அரேஞ்ச் பண்ணி சிக்கன் பிரியாணி செஞ்சோ ஒரு நாள் தக்காளி சாதத்துக்கு மாறிட்டோ காலை டிஃபன்ன்னு பாத்தாக்கா கிச்சடி ஒரு நாள் செஞ்சோ பொங்கல் ஒரு நாள் செஞ்சோ இப்படி பிளான் பண்ணிட்டு இல்லப்பா நா எல்லா இல்ல குரூப்ல நா தா சொ ஆமா குரூப்ல செய்வாங்கோ நா சொன்ன மாரி கொஞ்சொ ஏமாத்துவ நானு அ அப்டியே ஜாலியா எல்லாரு கண்டுபிடிச்சிருவாங்க அ ய்யோ ஏ நீ டேஸ் பாக்க மட்டும் தா வர சும்மா நடிக்காத அப்டின்னு அந்த மாதிரி ஏதோ எல்லா இத கட் பண்ணது செய் யத அப்டியே செஞ்சிருவாங்க ஆயிடும் ரெடி ஆயிடும் நாங்க வெறும் போட்டோ ஷூட்ஸு ம்
ஆ நம்மளுக்கு குடுத்த நேரம் காலாவதி ஆக்கிவிட்டது நீங்க எப்பகா நன்றி வணக்கம் எங்கால்